கேக்குதா ஏ இங்க பாருறா நம்ம என்ன பண்னணு ன்ன நா இப்ப நா பேசுறே நா மட்டு பேசினே இருந்தா போதாது நீயு அதுக்கு ஏத்த மாரி ஏதாவ வார்த்த பேசணுமா நா இப்போ கு படிச்சுனே இருப்பே நீ ன்ன பண்றினா நா எதுல முடிக் கனுனோ அந்த வார்த்தையை சொல் டக்குன்னு
எதுல முடியுதே அந்த வார்த்த புரியல
இப்ப நா ஒரு லைன் படிக்கறேன்னு வச்சுக்கோ
ஆ
அது முடிக்கிற அது எதுல அந்த லைன்னுஎந்த வார்த்தையல முடிக்கணுன்நோ அந்த வார்த்தையே சொல்லு
ஓகேவா இல்லைன்னா ஓனக்கு காசு வராது எனக்கு வராது ஓகேவாடா
ஆ
டூ யூ திங்க் பெட் டைம் ஸ்டோரிஸ் ஆர் ஜஸ்ட் அபவுட் ட்ராகன்
ட்ராகன்
கேஸ்டல்ஸ் அண்டு டாக்கிங் அனிமல்ஸ்
அனிமல்ஸ்
ம் கேஸ்டன் அண்ட் டாக்கிங் அனிமல்ஸ் சம் ஒன் ஏ லிட்டில் மோர் மேஜிக்கல் அண்ட் ஏ லாட் மோர் மீனிங்ஃபுல் என்டர் கிருஷ்ணா தி பட்டர் லவ்விங் மேசிஃப்
பட்டர் லோயிங்
ம் அப்புற ஸ்ரீயகாசே காலேஜ் சேரணு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துருக்கநோ எல்என்ஜி அவுசரப்பட்டு வார்த்தையை வுடாம பொறுமையா பார்த்து பேசணு ஓகேவா ம் பப்ஜில வந் து மொத்த என்ன கன்னு ஆ பப்ஜில ஃபஸ்ட்டு ஏகே வந்து எடுத்து அடிக்கிறப்போ ஏகே கன்னு எடுத்து அடிக்கிறப்போ புல்லெட் வந்து ரீகாயில்
ரீக்காய்ன விட மசுல் போட்டு அடிக்கணு
மசுல்ஸ் போட்டா எப்டி ஸ் ஸ்கிரீன்னு ஸ்கிரீன்னு அப்டியே ஒரு மாரி ஷேக் ஆவுது எய்ம் வக்க முடியல சரியா
சேரி செசடி எப்டி மாத்தனோ
செட்டிங்ஸ் உள்ள போனா நெறைய செட்டிங்ஸ் இருக்கே அங்க
ஒண்ணு ஒண்ணுத்துக்க மாத்தணு ஃபோர் எக்ஸ் டூ எக்ஸ் ஒண்ணு ஒண்ணுத்துக்க ஒரு சென்சுரிட்ட வைக்கணு
ஆ ஓகே கார் நைன்டி எக்ஸ்ஜெட் வந்து ரெண்டு வாட்டி டேமேஜ் குடுக்கணுமா
ஆமா ஆம
டெத்த ஆக மாட்டறான் ஒரு வாட்டி டேமேஜ் குடுக்குறப்போ எஸ்கேப் ஆய்றா எட்டுல வச்சாதா டெத்த ஆறான்டா இவ எப்டி இவ எப்டி பெஸ்டா இல்லைனா இன்னொரு கன்னு வருமே
எம்பிப்ஃயா
ஆஹா எம்பிஃபைவ்ல ஷார்ட் ரேஞ்ச்ல இன்னொன்னு
அத்த அஞ்சிரனன்னு
ப்ளாக் கலர்ல இன்னொரு கன்னு வருடா
எம்பி ஃபைவ் மாறிவா
ம் ஷார்ட் ரேஞ்சுக்கு பிநைன்டி மாதிரி இருக்கு லேசா அதுக்கு புல்லட்க்கூட அந்த வெ கிட்டார் கன்னோட புல்லட்டு் தா அதுக்கும்
ஆ தெரிது
அந்த கன்னு நல்லாதா அடிக்குது எது பெஸ்ட் எம் யுஎம்பி பெஸ்ட்டா இல்லன்னா அந்த கன்னு பெஸ்ட்டாடா
யுஎம்பி தா
ஏனா யுஎம்பி வந்து மே புல்லட்டு பத்தமாட்டி சீக்கிரமா முடிஞ்சுருது லாங் ரேஞ்ச் கூட அந்த அளவுக் போதான்னு தெர்ல
மெட்ரல்ஜி ஷார்ட்ரேஜி கூட நல்லாரூக்கும் எம்பி
லாங் ரேஞ்சு கன்னு க்கு என்ன நல்லா இருக்கு
லாங் ரேன்ஜ் கன்னுக்கு டிவி டொன் டேட்டு
டிவி ட்வெண்ட்டி எயிட்டா
ஆ
ஆ அப்பற
எம் ஃபோர் சிக்ஸ்டீன்
ம் ம்
ஃபேமஸ்சு
ம்
பிஐடி
ம் ம் பி நைன்ட்டியா பி நைன்டி எப்புறா லாங் ரேஞ்ச் நல்லா இருக்கும்
நல்லா இருக்கும்
அப்ப அந்த அ அ ஃகு
அ அதெல்லா வேஸ்ட்
அஃகு வேஸ்ட்டா அது ஷார்ட் ரேஞ்ச் கூட ஓரளவுக் இப்பான அடிக்குது
ஆமா
லாங் ரேஞ்சு அடிக்க மாட்டேதெல்லா அந்த அளவுக்கு எஸ்கேஃப்ச
ஆ
எஸ் கே எஸ் வந்து சிங்கிள் புல்லட்டுதான்ட
சிங்கிள் புல்லட்டு தா அதுவு ஸ்னைப்பர் கார் நைன்ட்டி எட்டு மாரிதா அடிகு ரேட்டாஃபெர் அதிகோ
ரேட்டாஃபே அதிகொ ரி அப்டியே ரீகால் ஆவுமா
ரீகால்லா ஆவாது
ரீ கால் ஆவாத டேமேஜி எப் ப்புடி நாலு புல்லட்டா த்ரீ மூணு புல்லட்ல டெத்தாவாங்களா எனிமி
மூணு புல்லெட்டு வச்ட்டு போனதா இல்லனா ரெண்டு புல்லெட்
வெஸ்ட்டு போட்ருந்தா மூணு புலட்டு இல்லனா ரெண்டு புல்லட்டா அப்ற அந்த மிஷின் கன்னு மாரி வருதே ஏ கே ஓட ஆமோ ஆமோல
ஏக் ஓட ஆமனு மிஷின் கன்னா
ப்ரவுன் கலரா தாம்சன் மாரி இப்பவுட்டதுல்ல தாம்சன் மாரிடா அட்டாச்சுமென்ட்டு ப்ரவுன் கலரா டிஸ் க் அட்டாச்மெண்ட் ஒரு மாரி வருமே
அதா டி பி ட்வெண்ட்டி எய்ட்டு்
ஆ அது நா ப்ளே பண்ணிருக்குறே கொஞ்சொ ஆமாமா கொஞ்சொ ரீகால் ஆவுது யானாலு டேமேஜு நல்லாதா போது
அந்த கன்னு நல்லாருகு லாங்குரேஜு
சேரி இப்போ ஒரு கன்னுக்கு நாம்போ ஸ்கோப் வந்து இப்போ ஃபை எக்ஸு சிக்ஸ் எக்ஸ்லா போறதுக்கு அதுகென்னா டிஃப்ரெண்ட்டு ஸ்கோப் அதிகமா போட்டா
ஸ்கோப்பா அது லாங்ல இருக்க எனிமி தெரியு ரீகால் ஆவாது ச அதிகமா எடுக்குர சிக்ஸ் எக்ஸ் போப்பலா போட்டனா ரீ கால் அதிகமா ஆவு டூ எக்ஸு த்ரீ எக்ஸுலா யூஸ் பண்ணா ரீ கால் அவ்ளொ ஆவாது
ஆவல
த்துட்டு அடிக்கிற மாருந்தா பெரிய ஸ்கோப் போடுக்லா சிக்ஸ் எக்ஸு
ம்
படுத்துனு அச்சா ரீகாட் கம்மியாவு
ம் ம் ஏ டபுளெம் வேண்டா வரமாட்டிக்குது மேச்சுல
மேட்சுல ஏ டபுளெம் வருமே
வர்லியே நா போய்ட்டு வெண்டிங் மிஷின்லியு பாத்தா கார் நைட்டியெட் தா இருக்குது ஏ டபிள்யும் இல்லியே
டிராப்ல இருக்கு அதது ஸ்பெ ஷல் ஏர் ட்ராப்ல இருக்கு
ஸ்பெஷல் ஏர் டராப்பு எது விண்டிங் மிஷின்லயா
ஆ அது ஈவென்ட்டுகுனு ஒரு எடொ வருதுல அது பேரு கூட க்ராப் க்ராப்னு வருமே ஒரு எடொ அப்டியருகு அதுல ஒரு ரூட் பாக்ஸ்ல இருக்கு ஸ்நைப்பரு
உம்ம் எங்கட இங்க புது ஃப்ரீஃபயர் ஈவென்ட்ல ஃப்ரீஃபயரோட பப்ஜில நல்லா கிராபிக்ஸ்சு கிராபிக்ஸு நல்லாருக்கு மேப்பு நெறயாருக்கு அதுக்கேத்தமாதி நெட்டு டேட்டாவு ஸ்பேஸு அதிகமாதா இருக்குது நீ லேப்டாப் வச்சு க்குலா இந்த ஸ்பைடர்மேன் கேம்லா டவுன்லோட் பண்ணி பிளே பண்ணது இல்லியா
ஆஹா வெறுப்பு
இப்ப கூட ஏதோ ட்ரெண்டிங்ல ஒரு கேம் போதேடா ஒழிஞ்சுனு அது மேல பெயிண்டிங் அடுச்சுனு தெரியாத மாரி
தெரியலே
ம்ம்
ஜி டி ஏ ஃபை ஏத்தி பாரே
ஜி டி ஏ ஃபை ஹேங் ஆவுலயா ஹேங் ஆவுதா
ஹேங் ஆகல ஜி டி எஃப் ஒரு அளவுக்கு நல்லா இருக்கு
ஜி டி எஃப் ஃபோர் ஓட ஃபைவ் நல்லா இருக்கு கிராபிக்ஸு கண்ட்ரோலிங்கு நல்லதா இருக்கு கார்ஷூ அது என்ன தெரியுமா நல்லா இருக்கு ஜி டி எஃபைல டிமேட்டா மல்டிபிளேயர் போட்டுட்டு ஒரு பேங்க ராபரி பண்றப்ப சூப்பரா இருக்கு இருக்குண்டா ஒரிஜினல் மாரி
ஆ
கரெக்டா அந்த ராபரிக்கு ஏத்த மாரி பக்காவா செட் பண்ணி வச்சிருப்பானுங்க கேமு கூட உள்ள போயிட்டு அந்த சி சி டிவி எல்லா ஃபஸ்ட் இது பண்ணிட்டு பேங்க்ல இது பண்ணோ மணி ஹிச்ரி பாத்துருக்கியா இது சீரிஸ்
பாகலையே
பாத்தது இல்லையா நல்லா இருக்கு மணி ஹிச்ரி சீரீஸ்லா மணி ஹிஸ்ரி சீரீஸ் வந்து ஃபஸ்ட்டு மூணு ராபரி பண்ணுவாங்கடா
பேபியோட பாக்குரியா என்ன
பிளே பிளேடு சின்ன வயசுல பாத்துருக்கே நானு பிளே பிளேடு
சின்ன வயசுல பாத்ருக்யா
ஆமா அதுல வந்து மெயின் கேரக்டர் வந்து ஒரு ட்ராகன் வரு ப்ளூ கலர் ட்ராகனு அந்த பிளே பிளேடு தா மெயின் அதுக்ஆப்போசிட்டா நெறய பிளே பிளேடு வர்ஷோ வரு வர்த பாத்து பாத்து பாத்து போர் அடிச்சுடுச்சு என்னா பண்றது
செரி நறுட்டல எதனா ஒரு எபிசோட் சொல்
நருட்டோனே எப்பி சோடா என்ன கேட்டா ஃபஸ்ட்டு உம் நருட்டோ பாக்குறப்போ நருட்டோ எனக்கு அந்த அளவுக்கு நல்ல கேரக்ரா தோணல மாசான கேரக்ரா தோணல எனக்கு ரி அடிபப்ப சாஸ்க்கியாவ கூட தோணலடா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ககாஷிய பயங்கரமான கேரக்ரா காம்ச்சாங்க அப்றோ சேரி பாப்போம்ன்ட்டு கொஞ்சோ போ போவே அ இட்டாச்சியா காம்ச்சாங்க இட்டாச்சினா சேரி ஓகே நல்ல கேரக்ரு மாசான கேரக்ரு நெனச்சுனு இருந்தே அப்டியே போக போக
மாதுர
ஆஹ இட்டாச்சிக்கப்றோ ஒரச்சு மரல்லா காம்ச்சாங்க அப்றோ சாஸ்கிய சாஸ்கிய நரட்டோ ரெண்டு பேரு மாத்தி மாத்தி சண்ட போட்டுன்னு அப்டியே போச்சு அப்டியே இன்னு கொஞ்சோ போக போக இந்த அக்காச்சுக்கி குரூப்ப காம்ச்சாங்க நல்லா மாசா காம்ச்சாங்க ஆக்காசுக்கி இப்போ போவ அப்டியே இட்டாச்சியோட ஃபிளாஷ்பேக்கு சாஸ்கியாவோட பவரு கொஞ்ச கொஞ்சமா அப்கிரேட் ஆகுறத காம்ச்சாங்க ஒனக்கு எந்த எந்த கேரக்ட்ரு புடிக்கு ரொம்ப சிக்மாவா இந்த கேரக்டர் சூப்பரா இருக்குன்ட்டு
எனக்கா எனக்கு வந்து கால்வையாவு பிடிக்கு
என்னது
கால்வைது
கா கொயாவா
ம்
காகியா யார்ரா அது
தெரியாதா
காகியா ஏ வேற ஏதோ கேள்விப்பட்ட மாரி இருக்குது எது மறந்துட்டனே காகியா யார்ரா
பிளாக் ஜெட் சோலா
ஓ ஓகே ஓகே ஓகே அதுவா ஓகே அந்த கேரக்டர் ஞாபகோ இருக்கு காகியா கேரக்டரு ஆமா ஃபஸ்ட்டு அது அதாலதா ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகு இந்தரா கேரக்டரு நல்லாதா இருக்கும் மாசா சூசனத்தோட சூப்பரா இருக்கும்
சூசன அவஸ்தை யாருக்கு கைட் பண்ணுது
அது வந்து கிரியேட் பண்ணது இல்ல உச்சாகலானோட பவர் அது அது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யாரு யூஸ் பண்ணதுன்னா இந்தராதா இந்தரா ஊட் ஜுஹாதா ஃபஸ்ட்டு கிரேட் பண்ணது சூசனம்
ஆ
அதுக்கப்புறமா யார் அன்லாக் பண்ணிருப்பாங்கனா மாத மாதரா வந்து அன்லாக் பண்ணியிருப்பா அதுக்கப்புறோ சீசி உச்சுவா இட்டாச்சி சாஸ்கே ஒபி ஒபிட்டோது வந்து கக்காஷியா அன்லாக் பண்ணிருப்பா சோசனம் வந்து நல்ல பவருதா அங்க நரட்டோ எபிசோடு ஃபுல்லா எண்டு ஆயிடுச்சு புருட்டோது அந்த அளவுக்கு நல்லாவே இல்லை இன்ட்ரெஸ்ட் நரட்டோ இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு சேரி நரட்டோ முடிஞ்சுட்டு டிராகன் பால் பாக்க போன அனிமே பாக்க டிராகன் பாலு வந்து ஃபஸ் ஸ்டு ஸ்டார்ட்டிங் அந்த கதலா நல்லாவே இருக்காது ஸ்டார்ட்டிங்லா நல்லாவே இருக்காது அந்த மிடிலு எண்டு நல்லா இருக்கு மிடிலாண்டு எண்டு நல்லா இருக்கு டிராகன் பர்டு அதுக்கப்புறமா வேற என்ன இனிமே பாத்துருக்கன்னா மேஷல் அண்டு தே மசுல்ஸ்னு